ஓ ஹலோ வணக்கம் எப் எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க மேம் நீங்க எல்லா எப்டி இருக்கீங்க
இருங்கீங்க மேம்லா சொல்ல வேண்ட டாங்க ஆ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க மேம் அப்றோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு எங்க வீட்டில நான்வெஜ் தா சண்டே நான்வெஜ் தா ஸ்பெஷல் இ இன்னைக்கு கொஞ்சோ மட் ட்டன் எடுத்திருந்த
அ ஆ
சாதம் பண்ணே அ அது பண்ணா பசங்க சா சாப்ட்டாங்க
இங்க எங்க வீட்லலா இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலைங்க இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆ ரிலேட்டிவ் சுலா வந்திருந்தாங்களா
ஓ நல்ல விஷ் யோ
எதுவு எடுக்கல அ சாம்பார் சாதோ ரஸ் சோ
ஓவ் ஓ அது அந்த மாரி தடபுடலா பண்ணிட்டிங் ங்க
தடபுடலா நடந்துருச்சுங்
விருந்து ஆமா ஓ சேரி சேரி சேரி
பசங்கல்லா என்ன சாப்டாங்கங் விரும்பி
சின்ன பைய நான்வெஜ் விரும்பி சாப்புடுவா பெரியவ பாத்தீங்கன்னா நான் வெஜ் சாப்புட மாட்டா அவன ரொம்பா பண்ணி நீ சாப்ட்டீன்னா நா ஸ்நேக்ஸ் வாங்கி தர எதாச்சு சொல்லி ஊட்டி விட் திட்ட ஆ நைட் வீட்டுக்கு தோச சுட்டு குடுத்த சாப்ட்டாங்க
இந்த பசங்க எதுவுமே சாப்புடாம அப்புடியே தூங்கிட்டாங்கங் வெளையாடிட்டு அப்புடியே எதுவு சாப்புடாம தூங்கிட்டாங்கங்
நைட்டு எழ மாட்டாங்களா நைட்டு எழ மாட்டாங் ஆ அப்ப எதாச்சு செஞ்சு தரணுமா இல்ல பால் கலந்து தந்துருவீங்களா சேர் சேரி சேரி சேரி ஓ ஆனா அன்நேர்த்துக்கு உங்களுக்கு நாளைக்கு நா மூ கேரட் வாங்கிட்டு வந்த கேரட் சாதோ பண்ணி ட்டு ஆ சுண் டல் ஊற வெச்சுருக்குற பட்டாணி கப்புறோ க வேர்க்கடல அதுக்கப்புறோ மூக்கல்ல வெள்ள மூக்கல்ல ஊற வெச்சுருக்க ஆ கொண்டக்கடல
ஓகே சென்னா சென்னா மசாலா அப்டின் சொல்லி சொல்லுவாங்ல
அது அதுக்கு யூஸ் பண்ற மா இது இதுதா ஆ சென்னாதா இது மூனையு சேந்து வேக வச்சு சுண்டல் செஞ்சு தரலான்னு
சென்னா அப்றோ அ
வெள் பட்டாணி
வெள்ள பட்டாணி வேர்க்கடல மூணையு மிக் வேக வச்சு மிக்ஸ் பண்ணி
வேக வச்சுட்டு சுண்டல் வெங்காயொ காஞ்ச மொளகாலா போட்டு நல்லா சுண்டல் மாரி பண்ணி குடுக்லா
ம் கிரிஸ்பியா
கு சாப்டுவாங்கன்னு சின்னவ சாப்ட்ருவா பெ ரியவ சாப்புற வக்கற்தா ரொம்ப கஷ்டொ
இந்த பசங்க எதுவுமே சாப்பறதில்லைங்க
ஏ பையனு பழ குடுத்தா சாப்புர்றா அதுவ் குறிப்பிட்ட பழ குடு ச்சாதா சாப்டுவா அவனுக் புடிச்சதுதா சாப்டுவா மத்தத குடுத்தா சாப்ட மாட்டா நா இன்னக்கி வேணுமுட்டே தா இன்னைக்கு சுண்டல் குடுத்து அனுப்புறே சாப்ப பழகனு சாப்டனூனு
இந்த சுண்டலு பப்பாயா ஆ அந்த கேரட்டு இந்த மாரி எல்லா வெஜிடபிள்ஸ் இந்த மாரி எல்லா குடுத்தனுப்புனா சாப்புறதில்ல நட்ஸ் எல்லா
ஓ
அ வேற ஸ்வீட்ஸு இந்த மாரி ஐ ட்டம்ஸல்லா குடு த்தனுப்புனா சாப்ட்டுக்குறாங்க கானு சின்னவனுக்கு கான் னா ரொம்ப புடிக்கு டெய்லியுமே கான் குடுத்தானுப்புனாலு டெய்லியுமே சாப் டுக்குறா
ஓ ஏ ஆமா ஏ பெரிய பையனுக்கு நேத்து வந்து அ ராகி சேமியா வேக வச்சுட்டு அ சக்கர தேங்கால்லா போட்டு குடுத்தே அப்டியே வந்திருக்கு
ஆ ஸ்நாக்ஸுக்கு ராகிசேமியா ரொம்ப சாஃப்டாருக்கும் அது தண்ணில அ மிக்ஸ் பண்ணி குடுத்தாவே ரொம்ப கூழ் மாரி ஆயிருங்ளே
இ நான் வந்து சுடுத்தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல கொஞ்சோ உப் உப்பு போட்ருவ கொஞ்சோ எண்ணெய் ஊத்திடுவ
உப்பு அப்டி எண்ண ஊத்திருவீங் களா
டு எண்ண ஒரு ஒரு ஒரு மூணு டிராப் அந்த மாரி எண்ண ஒரு ஸ்பூன் எண்ண ஏனா ஆ சேமியா போட்டோனே ஒன்னு ஒன்னு ஒட் டாம உதிரி உதிரியா வரனுன்றதுக்காக
ஓ அ
நல்ல கொதிச்ச ஒன்னே போட்டுட் டு ஒரு மூணு டு நாலு நிம் ஷத்லே நல்லா வெந்துடும்
ஆமா அந்த சேமியா போட்ட ஒன்னே சம் டைம்ஸ் ச களி மாரி ஆயிருது சம் டைம்ஸு ஆ நா ஒரு டைம் செஞ்சிருக்கேன் களி மாரி ஆகி வேஸ்டா போச்சு
அச்சோ அச்சோ நீங்க எப்டி பச்ச தண்ணில போட்டீங்ளா இல்ல சுடு கொதிக் க்ற தண்ணில போட்டீங்ளா அத போட்டா அப்டிதா ஆகும் ஏன்னு கேட்டீங்னா தண்ணியு கொதிக்கிது அதுவும் கொதிக்கிது அத் அதனால அந்த மாரி ஆய்டும் இப்ப கொதிக்கிற தண்ணில போட்டீங்கனா அந்த சூட்டுக்கு டக்குன்னு வெந்துரும் மூணு நிம்ஷத்லே வெந்துரும்
ம் கொதிக்க தண்ணிய கொதிக்கவச்சு இறக்கனது அப்றோ அதுல போட்டு எடுத்து போட்டு ம் ம் ஓகே
கேஸ்லே நல்லப் தண்ணி நல்லா கொதிச்ச ஒடனே நாம எண்ண அப்றோ உப்பு போட்டுட்டு அந்த ராகிய போட்டுட்டு ஒரு மூணு நிம்ஷத்லே நீங்க தொட்டு பாத்தீங்னா நல்லா வெந்துடும் ஹலோ ஒடனே நீங்க அரிசி எக் கஞ்சு வடிக்கிற மாரி வடிச்சிட்லா வடிச்சு எடுத்துட்டு கொஞ்சோ காத்தாட விட்டு ட்டீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா வரு
உம்
கொஞ்சோ ட்ரை பண்ணி பாக்குறேங்க கா காத்தாட விடணு கொஞ்சோ நீங்க தொடர்ந்து விட்டீங்கனாலே அந்த கொஞ்ச காத்து போயிடு அப்ப உங்களுக்கு உதிரி உதிரி உதிரியா ஓரளவுக்கு வரு அதில நீங்க வந்து ஏலக்கா போட்டுக்கலா சக்கர போட்டுக்கலா இல்ல நாட்டு சக்கர போட்டுக்கலா தேங்கா பூ போட்டுக்கலா நெய் கூட ரெண்டு ஒரு ஸ்பூன் வுட்டுட்டு கெடுத்து கொடுத்து அனுப்பிச்சிங்கனா நல்லாருக்கு
ஓகே
ஆ சில பேர் வந்து ஆவியில கூட வேக வெப்பாங்க
உம் ஆவிலனா தண்ணி தண்ணி ஊத்தாம மேல் தட்டுல வ
ஆமா தண்ணி லைட்டா தெளிச்சுட்டு
உம் உம்
அது வெப்பாங்க நானு இது இது எனக்கு ஈஸி ஆ கொதிக்குறது தண்ணியில டக்குன்னு போட்டு முடிச்சுருவே ஈசிதா
அந்த ராகி மாவுல வந்து கொழுக்கட்ட பண்ணுவே அது வேணா சாப்டுவாங்க சாப்டுவோ
ங்க
ஆ ராகிமாவு நல்லா நாட்டு நாட்டு சக்கரய நல்லா பஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரய தண்ணியில மிக்ஸ் பண்ணி நல்லா கரச்சிறணு தண்ணி மாரி உம் கரச்சிட்டு அதுக்கப்றோ ராகி மாவுல நல்லா உம் கையிலப்பிடி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட் பண்ணிக்கலாம் அ அப்றோ அது அப்றோ ஏலக்கா தூள் இருந்தா அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா சால்ட் கொஞ்சம் அந்த இனிப்பு கொஞ்சம் நல்ல வருதுகாக அ மிக்ஸ் பண்ணி அப்றோ தேங்காய் துருவுனது தேங்காய் அதை நல்லா உதிரிய எடுத்து நல்லா கலந்து விட்டு கையில பிடி வர அளவுக்கு ஆ நல்லா மிக்ஸ் பண்ணது அப்றோ நம்மளுக்கு நெய் வேணும்னா நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி
மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இப்ப வந்து நம்ம இந்த கொலுக்கட்ட பிடிக்கிறது மாவு எந்த பதத்துல இருக்கணும்
நல்லா ஆ இல்ல இல்ல கையில ந கையில பிடி பண்றோம்ல்லைவ் இப்டி ஆ கையில பிடிச்சா அப்டியே அ என்ன சொல்றது உருளயாட்ட வரணும்
அந்த மாரி அப்பனா சப்பாத்தி மாவு இல்ல அத
அத விட கொஞ்சம் கொஞ அதை விட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கெட்டி பததுல இருக்கணும்
உ அ அந்த சப்பாத்தி மாவுல கொஞ்சம் மாவு போட்டன்னனு கெட்டியா இருந்தா எப்டி இருக்கு இருக்குமா அந்த மாரி இருக்
ஆ அந்த மாரி இருக்கணும் சப்பாத்தி மாவே ஓகே தான் அது ரொம் ப கெட்டியா இருந்தாலுமே உள்ள வேகாது ஆவில வச்சோம்னா அ நெய்யூத்துனா நல்லா இருக்கும் மனமா இருக்கும் மிக்ஸ் பண்ணும் போதே லாஸ்ட்டா நெய் ஊத்தி கலந்து விட்டு நல்லா பிடி வச்சு இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லங்க தட்டு
ஆமா ஆமா
உள்ளக்குள்ள அந்த ஹோல்ஸ்ல எவ்ளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சு வச்சு வச்
நா இது ட்ரை பண்ற நா ஒரு தடவ கொல்கட்டப் பண்ண எனக்கு ஒழுங்காவ் வே வேகவே இல்ல வேக் த அது மாரி இருந்து
அ கீழ லைட்டா அந்த ரொம்ப டார்க் திக்னஸ் இல்லாம அ உள்ள வந்து ரொம்ப டார்க்கா இருக்க கூடாதுங் ஓரளவுக்கு பிடி வராமலே இருந்துச்சுன்னா சீக்கிரோ வெந்துரு
சேரி சேரி சேரி நா
அ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அ ராகி கூழு கம்மங் கூழு இந்த மாரில்லா குடுத்தா சாப்புட மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க இந்த மாரி ஸ்வீட்டா பண்ணி கொழுக்கட்ட குடுத்தம்ன்னா
என்னன்னா பாகு எடுத்து நீங்க கரச்சு நீங்க வறுக்குறீங்களா மாவ வறுக்
ஆ லறுக்குறதெல்லா இல்லைங் மாவ எடுத் து அப்டியே அந்த நாட்டு சக்கரைய கலந்து வெச்சுக்குறோம் இல்லங்க தண்ணில அத அப்டியே கலந்துருவங் மாவில்லைங்
நீங்க சொல்றது வந்து ரைட்டுதா ஆனா அது ஆறிடுச் ச்சுன்னா சாஃப்ட்டா இருக்கா ஹாடா இருக்குங்களா சாப்புட
அ ரொம்ப அந்த காத்து படுற எடத்துல வெக்க கூடாதுங்க மூடிதா வெக்கணு அ ஈரப்பதத்தோட இருக்குங்க அப்பாதா அப்புறோ சாப்புற அளவுக்கு ஈவினிங் வரைக் கி நல்லா இருக்கு ரொம்ப நம்ம ஹாடா வெச்சாலுமே ரொம்ப கெட் ட்டியா இருக்கு லைட்டா இருந்தா ஓக் ஓகே நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்பதா அ அந்தா எப்டி செய்ய தாங்க எந்த மாரி இருக்கு அப்புடின்னு நீங்க செஞ்சு பாத்தாவே உங்களுக்
புரிஞ்சுடு ஆ ஆனா நா அந்த மாரி செஞ்சு பாத்து எனக்கு வரல அப்புறோ நா அத என்ன பண்ண குட்டி குட் ட்டியா உருண்ட போட்டு வேக வெச்சு அது பால் கொலுக்கட்ட மாரி பண்ண பசங்க வந்து நல்லா விரும்பி சாப் தாங்க
கொலுக்கட்டனா தனியா
கெலாக்ஸ் மாரி இருக்கு குல்லிங்ளா அந்த மாரி இருந்துச்சு ஆ பால் கொலுக்கட்ட வந்து இந்த கெலாக்ஸ் மாரி இருந்துச்சு
இந்த குலாப் ஜாமுன் ஊர்ல போடுவாங்க இல்லயா அந்த மாரி
அதேட குட்டி குட்டியோண்டுங்க இந்த பால் கொலுகட்டைக்கு உருண்ட சீட இருக்குல்ல சீட
முருக்கு சீடை ஆ குட்டியா
அ அந்த அளவுக்கு உருண்ட புடிச்சு உருண்ட புடிச்சு
நல்லா இருந்துசுங்ளா
ஆ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்டாங்க விரும்பி சாப்டாங்க
இந்த மாரி ஸ்வீட் ஏதாவுது செஞ்சு குடுத்தா சாப்டுக்குறாங்க அவ்
ட்டு சாப்ட மாட்டேறாங்க ஏ பசங்க
கேவுரு புட்டு அந்த ரோல் மாரி இருக்குங்களே அதுங்ளா
அதுல்லங்க புட்டு புட்டு
ம்
புட்டு
நா ட்ரை பண்ணது இல்லங் இது நாள் வரைக்கும் வீட்ல செஞ்சது இல்லைங்க புட்டு
ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா அதேதா நானு செஞ்சே ஆனா எம் பசங்க சாப்புடல
ம் ராகில சும்மா தண்ணி மட்டு கையிலே அப்டியே தளிச்சு விட்டு தேங்கா துருவள் போட்டு அப்டியே அ உதிரி உதிரியா எடுத்து அப்டியே வேக வச்
ஆமா நா தேங்கா திருவல் வந்து லாஸ்ட்லதா தூவ் வே வேக மட்டு வச்சி எடுத் உப்பு உப்பு தண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊத்தி லைட்ட பெசஞ்சு அந்த மாரி நானு போட்டுட்டு ஆமா மா மா